தோழி க்குதா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது தோழி என்ன பண்ணிட்டிருக்கீங்க
இப்பதா டீ போட்டு குடிச்சாச்சு ம்
ம் சொல்லுங்கங் தோழி நானா நா வந்ச்சு ஆ எப்பயாவதுதா தோழி கூடிப்பே எனக்குன்னு போட மாட்டே அவுங்க கேட்டாங்ன்னா போட்டு குடுப்பே நா கொஞ்ச அதுலயே கொஞ்சே குடிப்பே மத்தபடி இன்னிக்கி குடிக்கல இன்னிக்கு தா வேற ஏதாச்சு சுடுதண்ணி அந்மாரி வெச்சு குடிக்கிறே தோழி ம் ஆம் அதுக்கப்புறோ ஆ எங்க போயிருக்கீங்க ரீசெண்டா இப்ப ஊரு அது மாதிரி ஏதாச்சு
ஊர்ஹூ ம் லாஸ்டா அக்டோபர்ல வந்து அது வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோ அவ்ளோதா மத் மத்தபடி நாங்க வேறங்கேயூ போல ஏன்னா மாமனார் கொஞ்சொ சிக்காயிட்டு இருந்தாரு அதனால ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிடல்ன்னு ஹாஸ்பிட்டல் போகவே கரெக்டா இருந்தது
ஓ சரி சரிங்க தோழி ஆ அப்டிங்களா
ம் நீங்க நீங்க ஃபேமிலி டூர்ல்லா போவீங்களா
ம் போயிட்டு வந்தோ தோழி இப்ப லீவ்ல ஆமா ப கோயம்பத்தூர் போய்ட்டு வந்தோ தோழி ஈஷ் சா அந்த கோவிலு அப்றோ ஆமா மருதமலை அது முருகர் கோயில் போயிட்டு வந்தோ
ம்
ஆ நாங்க அதா டூருக்குன் போல ஒரு வேல விஷ்யமா போனாரு அப்பாக்காக ம் செரி அப்டியே போயிட்டு வரும் போம்போது பஸ்ல போயிட்டு வரும்போது அப்பா கார்லே வந்துட்டோ அப்டியே ம் அதா தோழி நல்ல ஒரு அதா ஈஷா போனது நல்ல அனுபவமா இருந்துச்சு ஆனா நாங்க உள்ள போய்ல்லா சுத் த்தி பாக்ல எங்களுக்கு அன்னிக்கே ஒரு நாள் தா டைம் இருந்துச்சா அதனால அடுத் தது முருகர் கோவில் போனுன் சொல்லிட்டு அந்த அ ஸ்டாச்சூ மட்டு பாத்துட்டு இத சுத்தி பாத்து சாமி கும்பிட்டுட்டு அங்க ஒரு தாவு இருந்துச்சு அங்க வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்துச்சு நம்ம சிவனுக் கு ம் அங்க பண்ணிட்டு அதுக்கப்பறமா அங்க இருந்து அப்டியே ஸ்ரெய்ட்டா அம் அப்ப மேப் போட்டுட்டு மருதமலை போய்ட்டோ தோழி மருதமலைக்கு போம்போது ஒரு அதா அடிவாரத்துக்கு போய்ட்டோ நாங்க தெரியாம மேப்ல அங்க போனா சாய்பாபா கோயில் இருந்துச்சு அங்க போய் சாமி கும்ட்டுட்டு அதுக்கப்றோ அவுங்க சொன்னாங்க எப் ப மேப் போட்டாலு இங்கதா காட்டு இங்க வந்துட்டு தா போவாங்க பக்தர்கள் எல்லா அப்டின் சொன்னாங்க சரி நல்லதுன் பேய்ட்டு அங்கயு சாமி கும்ட்டுட்டு அதுக்கப் ப்றோம் மேல போனோ தோழி மேல போய்ட்டு சரி நம்ம லேட் ஆயிட்ச்சுன்னு சாப் பிட்டு போலான் சொல்லிட்டு சொன்னாங்க சரி வேணாம் இப்போ சாப்ட்டா நடக்க முடியாது மல அப்டின் சொல்லிட்டு நாங்க ஸ்ட்ரைட்டாவே போய்னோ பசங்களு கேட்டதுக்கு வேணான் சொல்லிட்டாங்க ம் சேரின்னு நா அப்டியே படிக்கட்டு ஏறி போனோ அதுதா தோழி ரொம்ப சூடா இருந்துச்சு படிக்கெட்டு அந்த ஒரு ஒன்ற ரெண்டு மணி டைம்ன் நெனக்கிற ஆமா அத ஆ ரொம்ப நடக்க முடில இருந்தாலு யாரு தூக்கவு சொல்லல பசங்க அப்டியே நடந்து போய்ட்டு சாமிங் நல்லா பாத்துட்டு அதுக்கப் வ வரும்போது நாங்க லிஃப்ட்டு ட்ரை பண்ணோன் பாத்தா அங்க ரொம்ப கூட்ட இருந்துச்சு பஸ்ஸும் பாத்தா அது ரொம் இன்னு ரொம்ப இருந்தாங்க சேரி வயசானவங்ளா இருக்காங்க சொல்ட்டு சேரி நம்ம நடந்தே போயிட்லான் வ வரும்போது அவ்ளவா தெரி அதா அங்கேந்து எறங்கும் போது கொஞ்ச நிழலா இருந்துச்சு அங்க அங்க அப்டி அப்டியே மாறி மாறி மாறி அப்டியே வந்துட்டோ
சேரி சேரி வருஷோ வருஷோ போவீங்களா அந்த ஈசா மையத்துக்கு
ஆ இல்ல தோழி இதா முதல் தரவ போனோ
ஆ போய்ட்டு எப்டி அந்த ஒரு நைட் ஸ்டே பண்ணீங்ளா
ஆ இல்ல தோழி அங்க தங்கல நாங்க அதான் மருத் தமலை போயிட்டு அங்க இருந்து வரும்போது நாங்க சென்னைக்கு வரணுன் சென்னைக்கு இல்ல தோழி இப்டி திண்டிவனம் சைடு வரணுன் சொல்லிட்டு நாங்க அ ம் ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு அப்டியே நைட்டுக்கு வந்துட்டோ தோழி அடுத்த நாள் கெளம்பி
இல்ல அங்க என்ன நடக்கு இப்ப நீங்க எப்ப போவீங்க
புரில புரில தோழி
இப் இப்ப அந்த ஈஷா மையத்துக்கு போறிங்க இல்லயா போயிட்டு ஈவினிங்லதான அந்த நடக்குது அந்த பங்க்ஷன் நடக்குதுல்ல
ஆமா ஈவினிங்லதா அந்த லைட் ஷோ அப்டிலா
ஆ ஆ அது நடக்குதுல்ல அந்த டான்ஸ்லா ஆடுறாரு அவரு
அது அது இப்ப இல்ல தோழி அது இப்ப இல்ல சிவராத்திரி அப்ப ம
ஆ நா சிவராத்திரி அப்பதா கேக்கற
ம் ம் ம்
நீங்க சிவராத்திரி அப்ப போயி இன்னு போலயா
ஆ ஹா இல்ல இல்ல
இது சும்மா போய்ட்டு வந்திங்களா ட்ரிப் மாதிரி
ஆ இது வந்து கோயம்புத்தூரில அப்பா வந்து வண்டி விட்ருந்தாங்க அதுக்காக கொண்டு வரதுக்காக போனுமா அ போயிட்டு பக்கத்துல என்னென்ன பிளேஸ் இருக்குன் பாத்துட்டு அப்டியே வந்தோ தோழி அதா அதுக்குனு போகல நாங்க ஆமா ம் அதா போயிட்டு ஆமா ஆமா எப்டின்னா மல இருக்கு சுத்தி அது நடுவுல வந்து சிவன் வந்து இது பண்ணி
அதுதா நம்ம தமிழ்நாடு மாதிரியே தெரில அது
ம் ஆமா தோழி ரொம்ப அங்க எல்லாமே நேச்சுரலா இருந்துச்சு தோழி ஆமா ஆமா ஆமா
ம் நா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்ப எனக்கு அந்த ஈஷா மையத்த பத்தி தெரில ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நா அத பத்தி தெரிஞ்சு ட்ட அது கோயம்புத்தூர்ல இருக்குன்றதே எனக் தெரில
ஆ ஆ ஆ
எங்கயோ ஃபாரின் கன் இப்போ மலேசியால அந்த முருகரா முருகர் டெம்பிள் இருக்குல்ல ஆ அந்த மாதிரி யோசிச்சுட்ட நானு அதுக்கப் ஏன்னா அந்த சரௌண்டிங் பிளேஸ்லா அப்டி இருக்கு
ஆமா ஆமா ஃபுல்லா மல இருக்கு
அப்பறந்தா போக போக தெரிஞ்சுது அத பத்தி கொஞ்ச சர்ச் பண்ணவுந்தா அது கோயம்புத்தூர்ல இருக்கு
ம் ஆமா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மூணு மண் நேர ட்ராவலு உள்ள போனு
ஆஹ இப் இப்ப ம இப்ப மத்த டிஸ்ட்ரிக்ல இருந்து கோயுத்தூர்க்கு வரோன்னா இப்ப கோயம்புத்தூர்ல எறங்கிர்றமா கோயமுத்தூர் ரயில்வே ஸேஷன்ல எறங்கிர்றமா
ம் ம் ம்
இப்ப அந்த மாதிரி அங்கிருந்து பஸ்ஸோ இல்ல கேபோ அந்த மாரி புடிச்சு போகனுங்ளா
ஆமா ஆமா அதுக்குன் தனியாதா ஆ நம்ம புடிச்சி போறா மாரி இருக்கு ஏன்னா உள்ள அ கிராமங்கல்லா தாண்டிதா உள்ள போது ஆமா அதுக்கான பஸ் எல்லா இருக் கு அங்கயே விட்டுட்டு அங்கயே வெயிட் பண்ணி திரும்ப அங்கயே கூட்டிட்டு வராங்க
ஆ ஹ
ஆமா தோழி அது
ம்
அதா அடுத்த நாள் வந்து நாங்க செரி அங்க பக்கத்துல வேற சேலம்ல வந்து ஒக்கனிக்கல்னு ஃபால்ஸ்லா இருக்கு தெரியுங்ளா அ ஆமா அங்க அங்க போயிட்டோ அடுத்த நாள் போய்ட்டு ம் அங்கியு நல்லா இருந்துச்சு தோழி அங்கயே வந்து சமச்சு தராங்க மீன் வாங்கி குடுத்துட்டு வந்துட்டோ அவுங்க வந்து நாங்க போ அந்த படகுல போயிட்டு அ சுத்தி எல்லா காட்டுனாங்க காட்டீட்டு இந்த எடத்துல அந்த அ திரை உலகம் அங்கல்லா எடுத்தாங்க திரைப்படம் எடுத்தாங்க அப்டிலா சொன்னாங்க ம் அப்பறோ கொஞ்ச நேரோ ம் போணு போணு தோழி படகுலலா அ அ
த்து அந்த ஒரு பாலோ இருக்கு பாத்திங்ளா அந்த அந்த மூங்கில் பாலமு எதோ ஒண்ணு இருக்கு அதுல அங்க
ம் ம்ம்ம்
ம்ம் அந்த பாலத்து மேல போனு அதுக்கப்பறோ கீழ வந்து லேடீஸ் குளிக்கறத்துக்காக தனியா ஸ்டெப்ஸ் எறங்கி போற மாதிரி இருக்கு உள்ள மேல இருந்து நம்மளுக்கு தண்ணீ ஊத்தூ அ அ அங்க போனோ அதுக்கு அங்க தூர்ல குளிச்சிட்டு அப்பறோ குளிச்சுட்டு அதுக்கப்பறோ ஜென்ஸ் எல்லா வந்து இந்த ஆயில் மசாஜ்லா பண்ணிட்ருப்பாங்களே
ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த பக்கோ போனீங்களா நாங்க அந்த சைட் போகல ம் ம் ம்
நாங்க மெயினா அதுக்காக போல நாங்க ஊட் ட்டி கொடைக்கானல் போனோ போற வழில ஓகேணக்கல் வந்தது சரிப்பூ போம்போது அப்டியே ஒரு டச் பண்ணீட்டு போனோ அவ்ளதா
ஓ செரி செரி செரிங்க தோழி நானு சொன்னந்தா அங்க வாட்டர் ஃபால்ஸ்லா போட்ருக்கு அப்டின் சொன்னா அதா அது போனு உன்னு டைம் லேட் ஆயிடு வீட்டுக் போ முடியாது அதனால இது பாத்துட்டு அப்டியே சாப்டுட்டு கெளம்பிட்டோ அப்படிங்ளா
தண்ணீ ப்ரஷ் பண்ணி எனக்கு தெரில நாங்க ப் பால்ஸ்ஸுன் சொல்லீட்டு சொல்ட்டாங்க கீழ ஆக்சுலா அது எப்னா மேல கொளோ மாதிரி இருக்கா அந்த கொளத்துல இருக்கற தண்ணீ தா கீழ கொட்டுது
ம்
லேடிஸ்லா குளிக்கற மாதிரி கீழ போனு நம்ம ஸ்டெப்ஸ் எறங்கி கீழ போனும்மா கெணறு மாதிரி கொஞ்சோ குளோஸ்ல இருக்கு அந்த தண்ணீலதா நம்ம குளிக்கறமா நா நல்லா அருவில குளிக்கிறமேன் சொல்ட்டு நல்லா குள்ச்சிட்டு ட்ரேஸ் எல்லா மாத்திட்டு மேல வந்து இந்த தண்ணி எங்கருந்து வருதுன் பாத்தா
ம் ம்
எல்லாரு ப்ரஷ் பண்ணீ ப்ரஷ் பண்ணீ அந்த தண்ணீலே துப்பறாங்க
அச்சிச்சோ ம் ம் ம்
தண்ணீல தா அந்த லேடிஸ் குளிக்கறாங்க ஆ அதுக்கப்பறோ ஆமா ம் எனக்கு பிடி க்கவே இல்ல அதுக்கப்பறோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்லான் சொல்ட்டு போனா ஒஸ்ட்டு அந்த ரெஸ்ட் ரூம் அங்க
ம் ம் ம் ம்
ஒரு வேல இப்ப அதல்லா ரெடி பண்ணிருக்காங்களா என்னனு தெரில நா சொல்றது ஒரு செவன் இயர்ஸ் பேக்
ஓ தெரில நானு அந்த பக்கம் போகல நாங்க இப்டியே வந்துட்டோ அவுங்க மட் டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வந்தாங்க அ அதுதா நாங்க அந்த படகுல போயிட்டு அப்டியே சாப் ட்டோ அங்க போயிட்டு ஒரு அத செஞ்சு வெச்சிருந்தாங்க நல்லாதா இருந்துச்சு ஆ சாப்டுட்டு நாங்க அப்டியே இந்த பக்கோ வந்து கெழம்பி வந்துட்டோ தோழி அதுவே நைட் ஆயிடுச்சு நாங்க வரத்துக்கு ஒரு ரெண்டு மணி ஆயிடுச் விடி காலேல அங்க இருந்து கெளம்பி ம் அதான் த ஆமா ஆமா
அப்புற ஊட்டி கொடைக்கானல்லா போயிருக்கீங்களா
ம் ஊட்டி ஒரு டூ இயர்ஸ்க் முன்னாடி போயிருக்கோ தோழி
ம்
அவுங்க அதா என்னோட என்னோட வீட்டுக்கார ஃபேமிலி அவங்க கூட போனோ ம் அ நல்லா இருந்துச்சு அங்க அவுங்க எல்லாமே கூட்டு போனாங்க ஒரு துல எடம் கூட்டு போகல ஆ என் ஏன்னா ரெண்டு நாள் மட்டும் ரெண் து மூன் நாள் மட்டும் அங் போயி பாஸ் அது மார்ல்லாருந் சிருந்தாங்க அப் அங் அப்ப போனதால ஆம்மா ஆமா ஆமா அதனால சுத்தி பாத் நல்லா இருந்துச்சு அது ஊட்டி போயிட்டு வரு இப்ப அவுங்க நாங்க போம்போது அவுங்க போனாங்க எங்கலயு கூப்ட்டாங்க கேர்ளா மூனாார் அங்க எல்லா போயிட்டு வந்தாங்க நாங்க இங் இப்பதா அங் போயிட்டு வந்ததால சேரி வேணா நாங்க அடுத்த மொறவரோ அப்டின் சொல்லிட்டோ
ம் ம்
அதா அதா
ம் ம் நாங்க போம்போது நாங்ளும் பஸ்ல போயிட்டோ ஓனா பஸ்ச ஒன்னு வச்சுட்டு
ம் ம் ம்
அதா நம்மள்து ஜாயி்ன் ஃபேமின் சொல்ற இது இவனால ஒரு டொன்வெண்டி மெம்பர்ஸ் கிட்ட பஸ்லே போயிட்டோ
ஓ செர் செர் செரி
டவ்வு அது இது எல்லாத்தயு ப பஸ்ல போட்டு போயிட்டோ ம் நாங்க ஹோட்டலெல்லா மோஸ்ட்லி ஹோட்டல்ல சாப்பல்ல சமைச்சுதா சாப்ட்டோ
ஆமா ஆமா அதுதா பெஸ்ட்டு தோழி ஆ
ஏனா நெறைய பேர் போனதுனால சாப்ட முடியல எங்களு ஹோட்டெல்ல ஒரு மரத்தடியில்ல ரோட் சைட்லயே ஒரு நல்லா ம் தோட்டம் மாதிரி இருக்கு இல்லயா அந்த மாதிரி பிளேஸ்ல நிறுத்திட்டு ஒரு நாள் பசங்களுக்கு வரைக்கு நூடுல்ஸ் செஞ்சு குடுத்தாங்க ஒரு நாலு பேருக்கு ஹோட்டல வாங்கிறது உப்புமா செஞ்சு சாப்பறது சேமியா செஞ்சு சாப்பது இந்த மாரி டிஃபன் வரைக்கு நாம்மது மதியத்துக்கு வந்து பிரியாணி செஞ்சுக்கிறது
ம் ம் ஆமா
பிரியாணி செஞ்சு மதியத்துக்கு நைட்டுக்கு வச்சுகுறது
ஆ ஆ
அப்றோ ஒரு ஒரு நாளு வந்து ஹோட்டல்ல சாப்ட்டுக்கறது அந்த மாரி பண்ணோ
அதா மாத்தி மாத்தி உம்
த்தி மாத்தி ஆமா ஃபுல் டைம்மோ நம்மளுக்கு ஹோட்டல்ல ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்லயா அங்க ஒரு இட்லி நூறு பா நூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்க
ஆமா ஆமா எல்லாமே ஏன்னா அந்த டைம்ல தாங்க சம்பாரி
ஆமா ஆமா ஆமா ஒரே ஓரு இட்லி நாங்க நானு என் ஹஸ்பண்டோ போனோ அப்போ ஒரு இட்லி நூத்தி ஐம்பது ரூபா சாப்பறதுக்கே மன்சு வர்ல நம்ம ஊல அஞ்சி ரூபா பத்து ரூபாக்கி விக்கர இட்லி நா இது அநிஞாயத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கி விக்கிறாங்ளே
உம் உம் உம் அதா அதா தோழி அங்கல்லா ம் சரி சரிங்க ம் அடுத்தமொற பேசிக்லாமா ஆ இல்ல தோழி அதுக்கெல்லா போகறதுக்கே அவ்ளதா அ அ தோ வரேம்ப்பா ஆ தோ அடுத்த கால்ல பேச்லாமா தோழி இர்னா ம் ஆ ஆ நா போய்ட்டாரா அப்பா